ஹலோ
ஆ கேக்குதுங்களா? ஹலோ ஆ கேக்குது ப்ரோ எப்டி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ கேக்குது ப்ரோ. கேக்குதுங்கன்னா வாய்ஸு ஆ நல்லாருக்க ப்ரோ நா என்ன ப்ரோ டாபிக் அங் ஆ க்ளியரா இருக்றே என்ன டாபிக் போடுங்ளாம் பொல்துபோக்கு பத்தியன்னாம் பேஸ்லாமா இல்ல உங்க ஒர்க்கு பத்தி என்னாவ்
ஆ
ஆ ஆ ஆ டாப் டாப்பிக்க எப்போள்து கொட்டு ஆ ஓகேப்பு ஆ பொல்ஸ் அஆ ஆ டி தாஃபி எல்லா சாப்ட்டாச்சு ப்ரோ ஆ முடின்ச்சு ப்ரோ உங்கள்து ப்ரோ
இனி ஆ ப்ரோ இப்பதான் முடின்சசு என்ன அடுத் நைட்டிக்கு என்ன டின்னர் ப்ரோ ஆ கேக்கிதே
நைட்டு டின்னரு பூயிதாவ் ஆ வர்க்கு வர்க் போயய் வீட்ல போய் தான் ப்ரோ பாக்கணு வர்க்ல நைட் ஷிஃப்ட் மாரியர்
செர் செரி அம் ஆ கேக்குத்து எதுக்குன்
ஆ என்னா ப்ரோ ஒர்க் பண்றீங்க
நா இந்த ஐடில இருக்க ப்ரோ நெட்பக்க சப்போட்ல
ஆ ஐடில எந்த எந்த துறைய்ல இருக்கீங்க
அ டாட்டால ப்ரோ
டாட் டாட்டால இருக்கீங்க ஓகே ஓகே ப்ரோ நானு ஜோலோ அ ஜோகோல இருக்கன் ப்ரோ
ச்செர் ச்செரி ப்ரோ
ஆமாமா மொபெல் அப்ளிகேஷன்ல மொபுல் மொபைல் அப்ளிகேஷன் ப்ரோ ஆ ஆமா ஆண்ட்ராய்ட் மொபைல் அப்ரிஷேஷன்ல
இப்போ ஜாப்லதா இருக்கீங்க ஒர்க்ல இப்ப சிஃப்ட்ல தா இருக்கீங்ளா நீங்க
இல்ல இப்ப இப்ப ஃபி இப்ப ஃப்ரீ ப்ரோ இப்பதா வந்தே கேப்லுந்து போய்னே இருக்கே ஆஆ வன் வீக் ஒர்க்குர் இதும் ப்ரோ ஒ அன் ஒன் வீக் ஒர்க் இருக்கு ஒன் வீக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா
எ லீவுல்லா இல்யா
ப்ரோ வீக் ஆஃப் ப்ரோ நம்ப்லே ஏப்பு சென்னைய்ல வீக் ஆஃப் தா ப்ரோ ப்ராஜெக்ட் வேற வந்துருக்கு
சரி
அவ் ஆமாமாம் இப்போ ஐஅராம் மானுஃப அ ஐஃபோனு லான்ச் ஆவ்துல்ல புதுசுங்க்ல
ஆமம்மா
ஆமம்மா அதுக்கு அதுக்கு ஆன்ட்டு ஆ மொபைல் பண்ணிர்ந்தோ
ஓகே இல்ல டெஸ்ட்டிங்ல இருக்கீங்ளா இல்ல எப்படி இல்ல மேனுஃபாக்சரிங்ல அந்த இதுல
இஷ்ட்டிங்லா டெஸ்டிங்னா மேனுஃபாக்சரிங் நல் டெஸ்டிங் தா ஆமா மொபைல்க்கேசன்லா பட்டன்னா
ஓகேங்க அததால் நீங்க என்ன மாரி இஷ்ஸ்லந்து நீங்க அ ஒர்க் பண்வீங்க கண்ண நுங்கு எண்ட் ஆஃப் த ஒர்க்ல என்னவர்னு பண்ணுவீங்க
ப்ரோ நாங்கம் மே மேட்ச்சுமா இது ஆ ஓ ஃப்ரண்ட் அண் பேக் அண் தா ப்ரோ யூஸ் பண்ணுவோ
கே ச்சரி
ஆமாமா எச் டம்முல்லு அது பூஸ்டரு அது மாரி தா யூஸ் ஆஹொ டூல்ஸு
செரி இப்போ அவ் இப்போ வர ந்யூ மாடல்ஸ் எந்த மொபைல் வந்தாலு அத வந்து எப் லா நீங்க வந்து எடுத்து டெஸ்டிங் பண்ணுவீங்க ஐ மீன் போ இப்புடி யூட்யூப்ல வந்து ரிவியூ பண்ணுவாங்களோ அந்த மாரி நீங்க அத எடுத்து என்னென்ன இஷயூஸ் இருக்கோ அத ஸ்டார்ட்ப் பண்ணி நீங்க திருப்பியு இந்த கம்பனி ஸ்கூர்ல பாதுக்கோ நீங்க ஆட் பண்ணிருங்கத்தையா
ஆமா ப்ரோ இப்போ ஆமாம் ப்ரோ இப்போ கம்பெனி வசுல இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எல்லா நெறைய இருக்குது பாத்தீங்களா
நெறைய எலக்ட்ரானிக் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஃபாக்ஸான் அது மாரி இருக்குது பாத்தீங்களா இப்போ அவங்க ப்ராடு மேன் மே மேனுலா ஆமா மேனுவலா அவங்க பண்ணுவாங்க நாங்க டெஸ்ட்டிங் மட்டு எந்தெந்த கோடு எந்தந்த சாப்ட்வேர் பண்ணனு அது பண்ணும் மட்டு நா சொல்லிடுவோ டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போ இந்த சாப்ட்வேர் தா யூஸ் பொண்ணு ஒண்ணு அ அங்க ஒரு பு்ரோட்டோக்கால் ஒன்னு மாரி ஒன்னு இருக்கு ப்ராசஸ் டீம்ன்னு ஒண்ணு இருக்கு
அந்த அந்த ப்ராசஸ் டீம் கிட்டே நாங்க சொல்லிடுவோ இந்த பு்ரோட்டோக்கால்னு இந்த மாரி யூஸ் பண்ணுங்க இப்போ அப்டி அந்த மாரி புரோட்டோக்கால வச்சு அந்த யூஸ் பண்ணுங்க அந்த போடிங் அந்த அந்த டெஸ்டிங் போடிங்லா குடுத்துருவோ
இப்ப ஒவ்வொ ப்ரோ இல்லல்ல ஒவ்வொரு ப்றோட்டோ கால்ஸ்க்கு ஒவ்வொரு ஆளுக்கு சேம் பண்ணுவீங்கள இல்ல டிஃப்ரண்டா யூஸ் பண்ணுவீங்களா
ஆமா டிஃரண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோ ப்ராஜெக்ட் மாறு இன்னைக்கு லியோ ப்ராஜெக்ட் இருந்துச்சு இப்போ லி யோல வந்து ப்ராஜெக்ட் மாரினே இருக்கு லைசா லைசா ப்ராஜக்ன்னு ஒண்ணு போய்னே சொ கபுரியல ப்ரோ
இத யூஸ் பண்ணுவீங்கோ பண்ணுவ ஐ மீன் வெண்டாஸ் வெண்டாஸ்சோட ரெக்யர்மெண்ட்ட பேஸ் பண்ணி அத ஃபாலோ பண்ணுவீங்க இல்லல்ல வெண்டார் வெண்டா கேக்குதா வெ வெண்டாரோடா எந்த ரெக்கொயர்மெண்ட்டு ஓகே அதா
ஆ ஓகே ப்ரோ அந்த வெண்டார் ஆமா அந்த வெண்டர் வச்சுதா அ ஆ
அதா அத இப்போ ஷிப்டுல்ப்
புரியல ப்ரோ
ஹலோ உங்களுக்கு ஷிப்ட்தா தெரியு நைட் ஷிப்ட்டா
ஆமா ப்ரோ ஆ ஷிப்ட்டு நைட் ஷிப்ட்டு இருக்கும் டேஸ் ஆமா நைட் நைட் ஷிப்ட்டு இருக்கு டேஷிப்ட்டு இருக்கு ப்ரோ வீக்லி வீக்லியு சேஞ்ச் ஆகு ப்ரோ
நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலா ஆமா அவங்க என்னா சொல்றங்க நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்கணு ஒர்க்ஃப்ரம் ஹோம் ஓகேன்னா அவங்க ஓகே இல்லன்னா கம்பல்சரி வந்துனா வந்துதா ஆகனு
அது வேறயா
ஆமா ப்ரோ உங்க உங்க துறையில எப்டி உங்க துறையில எப்படி ப்ரோ போயினு இருக்கு தாத்தால
ஆ அத எங்களுக்கு நா இப்ப ஒர்க் ஃபரம் ஹோம் ஹோம்ல தா இருக்கே நா ஏதா எனக்கு மண்டே டு ஃரைடே எப்பவுமே ஒர்க் இருக்கு சாட்டர்டே சண்டே நம்ம இன்கேஸ் வேற டீம் யாராவது செ ஏதாவது அ லீவ்ல போறாங்க அப்படின்னா நம்ம அந்த டேல வந்து பில் பண்ணிட்டு நம்ம அடுத்த வீக்ல எக்ஸ்ட்ரா ரீல்ஸ் எடுத்துக்கலா
ஓகே ஓகே எந்த அந்த தொழில் எப்படி நானு ஐ டி மாரியா நான் ஐ டி மாறீங்களா
நான் ஐ டி தா எது வந்து டோட்டலாவே சப்போட் க்ளவுட்ல இருக்கு நாங்க வந்து பெரிய கோடிங் லைன்ஸ் கோடிங் வந்து இதுல இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கண்ட் தா நம்ம வந்து சப்போட் பண்ணி பட் நம்ளு ஹெல்த் கேர் டிவைஸ் ஒர்க் பண்ணுவோ ப்ராஜெக்ட் எல்லாமே ஹெல்த் ஹேர் டிபா டிபார்ட்மெண்ட் தா அவ ஏதாது இஷ்யூஸ் வன்ச்சு ஏதோ ஒன்ன ஒரு ஃபால்ட் இருக்கு ஏதாவது ஒரு இது இருக்குன்னு நம்ம நம்ம இடல இருந்து அத வந்து சால்வ் பண்ணிட்டு அவ கிளைண்ட்ஸ்கு ரிப்போட் பண்ணுவோ
ஓகே ஓகே ஓகே எந்த பிரான்ஞ்சுல ப்ரோ இருக்கீங்க சென்னையா பேங்ளூரா
நா மும்பை ப்ரோ
ஹலோ புரில ப்ரோ மும்பை மும்பைல ஓக் ஓகே ஓகே சூ சூப் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ நான் சென்னைல ஒர்க் பண்ற ப்ரோ ஆமா சென்னையில தா ஒர்க் பண்ற ப்ரோ டூ டூ இயர்ஸு ப்ரோ ரெண்டு வருஷந்தா ப்ரோ
ஓகே ஓகே
காலேஜ் இல்ல இல்ல காலேஜ் இன்ட்ரசூப் மாரி வந்துச்சு
செரி செரி
புரியல ப்ரோ இல்ல நானு பேச்சு ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருவத்தி மூன்ல முடிச்ச ப்ரோ
சரி ப்ரோ ஆ கேக்குது
ஆ ரெண்டாயிரத்தி இருத்தி மூனுல முடி ஆமா டபுள் டிகிரி முடிச்ச ரெண்டாயிரத்தி இருவத்தி மூனுல முட்ச்ச அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனு லாஸ்ட் மந்த் இன்டன்ஷிப் மாரி வர சொன்னாங்க காலேஜ் வர அது மாரி வந்து செலக்ட் செலக்ட் பண்ணிதா ப்ரோ
கே கே ப்ரோ என்ன டிகிரி ப்ரோ இன்ஜினியரிங்கா இன்ஜினியரிங் தான
இல்லல்ல மாஸ்டர் டிகிரி ப்ரோ யூ மாஸ் டிகிரி
ஓக் ஓகே நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மாஸ்டர் ஓகே ஓகே ஓகே
ம் ஏதோ போயினு இருக்கு ப்ரோ கொஞ்ச ப்ரஷராதா இருக்கு கொஞ்ச இன்னிக்கு அவ்ளவா எந்து ஒரு த்ரீ வீக் ஆமா ஆமா ஒரு த்ரீ ஒர்கு த்ரீ வீக் கொஞ்ச அவ்ளோ ஒன்னு இல்ல இம்ப்ளிமெண்ட் கொஞ்ச ஸ்லோவா தா பண்ணினு இருக் கொஞ்ச ஐடியா கொஞ்ச எங்களுக்கு தெரில எதது அப்டினு
மந்த் ஓப்பனிங் இல்ல ஸ்டார்டிங் இல்லையா அதனால ரொம்ப கொஞ்ச இதுவா போகு மந்த் என்டுனா ஓரளவுக் கு மேனேஜபிள் பண்ணிர்லா
ஆ இப்பதா ப்ரோ போன வீக்குதா மாத்துனோ ல ப்ராஜெக்டு
ஓகே ஓகே க்ளைண்ட் ம க் ஓகே ஓகே கிளண்ட் மாருனதா
ஆமா ப்ரோ கிளைன்டு மறுந்து
சரி சரி ப்ரோ என்ன கேப் எல்லா குடுத்துருவாங்ள உங்களுக்கு ஆப் பீஸ்க்கு நீங்க நீங்களே போணுமா
புரில ப்ரோ
டிராவல் பண்றதுக்கு கிளா ஆ
ஆமாஆமாஆமா கேப் குடுத்துருவாங்க ஆமா ஆமா குத்துருவாங்க ப்ரோ
நீங்க ஓ அதா ஹோம்டவுன்லே ஒர்க்கா இல்ல வெளியவா
ஹலோ ஹோம் டவுன் இல்ல வெளில ப்ரோ சென்னை ப்ரோ நம்ம ஊரு சொந்த ஊரு திருப்பத்தூரு
செர் செரி ப்ரோ
ஆஹ் சென்னைல ஆமா பசங்களோட இருக்க சரி ப்ரோ ஓகே ப்ரோ ஆஹ் ஓகே ப்ரோ டுவெண்ட்டி ஃபோர் ஆர்துனால கமிட்மெண்ட் தா கமிட்மெண்ட்டு இப்போ பிரதர் இருக்காரு நானு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்கே வீட கல்யாணம் ஆவும்போது தா தெரியும் ஆமா கண்டிப்பா டைட் ஹ ஆமா மேரேஜ் எல்லா ஆயிச்சுங்லா ப்ரோ
இல்ல ப்ரோ நம்புள்து இன்னு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆகு அ செட்டில்மெண்டு கமிட்மென்ட்ஸ் எல்லா இருக்கு ஆமா எல்லாருக்கு இருக்கர்து தா வேலையில்ல போறோ காலேஜ் முடிச்ச அந்த காலேஜு காலேஜ் முடிச்ச அப்றோ நம்ளுக்கு அந்த வேல போயிடுவோ வேலைக்கு போய் ஒரு டூ யேர்ஸ் ஃப்ரீயா இருக்கலா அதுக்கப்மா கொஞ்சோ நம்ளு கொ
அவ்ளதா அதுக்கப்றோ வீட்ல இருக்க முடியாது ஒரு மாதிரியா பேசுவாங்க அதா ரியாலி ரியாலிட்டியாதா ப்ரோ நானு அப்டிதா இருந்த
இப்ப லீவ் போயிட்டு வந்தீங்ளா இல்ல எப்டி வீட்டுக்கு இல்ல
போயிட்டு போயிட்டுதா ப்ரோ வந்த ஃபோர் டேஸ் லீவ் வுட்டாங்க மண்டேலந்து டேஸ் டேஸ்டே வெரியு
உங்ளுக்கு சாட்டர்டே கூட ஒர்க் இருக்குமா இல்ல எப்டி வீக்லில
அஹ் சேட்டர்டே இல்லல்ல வீ இல்ல பை டேஸ் தா ப்ரோ பைவ் டேஸ் தா திடீர்னு போர் டேஸ் நாள்னா லீவ் விட்டாங்கன்னா அந்த போர் டேஸ் லீவா அந்த சட்டர்டே அந்த சண்டே மாரி கணக்கு வெச்
எப்புடி எப்டி ஹைப்ரேட் மாரியா இல்ல நீங்க எல்லா அஞ்சு நாளுமே ஆஃபீஸ்க்கு போனுமா
அஞ்சு நாள் தா ப்ரோ எஸ்டா ஆமா ஆபீஸ் போனு வா இப்போ னு டி எல் கீழ தா இருக்க நானு ஹலோ ஆமா டி எல் கீழ தா இருக்க ஏனா மெய்னு டி எல் கீழ தா இருக்கே அதனால அவ்ங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அவரு வந்துதா ஆவணு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு அவரு இன்னா பண்றது நம்ம இன்னா பண்ற கன்வே பண்ண முடியாது
கரெக்டு தா
ஆ அதனால தா நானு ரெகுலர்ல வந்திருக்க மத்தவங்கள்லா எங்ளு கீழயே ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவ்ங்க கிட்ட நா சொல்லிருவா இந்தந்த லைட்டா சேஞ்ச்சு மட்டு பண்ணிடுங்க அது மட்டு பண்ணீ வைங்க ஒரு டீம் பத்து பேர் இருப்பாங்க ப்ரோ ஐ டி தனியா டீ எல் கீழ ஒண்ணு அவுங்க கீழ ஒரு அஞ்சு ஆறு பேர் இருபாங்க டி எல் க்கு கொஞ்ச நா சப்போடா இருப் ப எனக்கு கொஞ்சோ சப்போட்டு நா இவ்ளன மேனூலா இது பண்ணிட்டு கொஞ்ச கொஞ்ச மட்டு பண்ணுங்க இந்த மேனுவுல நா அந்த ப்ராசஸ் சொல்லிடுவ இந்தந்த பண்ணுணா இத சேஞ்ச் பண்னு சொல்லிடுவ அவங்க இது மட்டு இந்த ப்ராசஸ் எல்லா முஞ்சிட்ட இந்த இந்த ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டு அத மாரி ஆகு
செரி ப்ரோ செரி ப்ரோ நா வேற கால் வருது கூப்பர்ற
ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ